ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க எப்
ம் நல்லா இருக்கே தோழி
என்ன பண்றீங்க இல்ல தோழி இனிதா சாப்ப நோ
ம் இனிதா தோழி வீட்ல எல்லாரு எப்படி இருக்காங்க தோழி
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி உங்க வீட்ல
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி
ம்
வேற என்ன தோழி ஃபோன பத்தி என்ன தோழி நினைக்கிறீங்க
ஃபோன பத்தி என்ன நினைக்கிறேன்னா ஃபோன் வந்து கொஞ்சம் நல்லா டைம் பாஸ் ஆகுது தோழி
ஆ
அ கொஞ்சம் நல்லா நேரம் போது
ஓகே தோழி அதை பத்தி என்ன பாஸ்ட்டிவ் நகடிவ் அந்த மாரி இருக்குமல்ல தோழி
பாஸ்டிவ் வந்து நம்ம பாஸ்டிவில போனா பாஸ்டிவா இருக்கும் தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா
நகடிவ்ல போனா நகடிவ்வா இருக்கும் தோழி
நல்ல காமெடியா பேசுறீங்களே
ஆமா தோழி நம்மளுக்கு எப்பவுமே வேலை வந்து இன்ஸ்டால சும்மா ரீலா ஸ்ரோல் பண்ட்டு யூ
இதெல்லாம் நேகட்டிவ் தானே தோழி
ஷார்ட்ஸ் பாத்துட்டு இதெல்லாம் பாஸ்ட்டிவ் தோழி இதெல்லாம் நேகட்டிவ்ல வராது
என்ன தோழி நேரத்த இப்படி போக்குறதுக்கு வேற ஏதாவது பண்ணி நேரத்த போக்கலாம்ல்ல தோழி இதான் தோழி பெரிய விஷயம் நீங்க இந்த இர்பான் போ சுஹேல் வாக்ஸ்தா பாப்பீங்களா தோழி
மிந்தி பாத்திட்டிருந்தேன் தோழி இப்போ பிளாக்ஸ் எல்லாம் பாக்கறதில்ல
சும்மா ரீலா வந்தா பாப்பீங்க அதான தோழி ஆமா தோழி நானும் அப் அப்படிதான் முன்னாடியல்லாம் பாத்துட்டு இருந்தேன் இப்போ வந்து ஃபுல்லா ரீல்ஸ் தான் தோழி
அப்படியா தோழி
நீங்க யாரோட ஃபேன் எனக்கு சுஹேலோக்ஸ் நல்லா புடிக்கு தோழி பமி சுகேல் அதுவும் ரொம்ப புடிக்கும்
அதத்தாம் பாத்துட்டேன் தோழி அப்புறம் வந்து என்ன போர் அடிச்சதனால இப்போ இன்ஸ்ட் யூடியூப்ல ஃபுல்லா கோஸ்ட்டு ஷார்ட்ஸ் வர்றதுனால அப்படியே இன்ட்ரெஸ்ட் அதுல
ஆ சிம்ப்ளி சரத்தெலாம் பாப்பீங்களா தோழி
ஆமா தோழி அதெல்லாம் பாப்பே
ஆ புடிக்குமா தோழி அதெல்லாம்
ஆமா தோழி அ அதெல்லாம் புடிக்கும் ஒர சரவண டிக்கோர்ஸ் சிவா இன்வெஸ்டிகேஷன்
ஆமா ஆமா தங்க வாய்ஸ் ஓவரெல்லாம் கேப்பீங்களா
ஆமா தோழி எ அதுல தான் அந்த மாதிரி படத்த தான் பாப்பேன் தோழி அதுல்ல அவன் சொல்றது அழகா இருக்கு அப்புற அதே மாதிரி தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ்னுு இருக்கும் அதுல வந்து ஸ்பெனிஷ் படோ எல்லா படத்தையும் தமிழ்ல வாய்ஸ் ஓவர் குடுத்துச் சொல்லுவான்
வாய்ஸ்
எப்பவுமே அத பாத்துட்டு தா எனக்கு வாய்லச் சாப்பாடு எறங்கும் தோழி
ஓ அப்படியா தோழி எப்புடி ஹாரர் மூவிஸெல்லாம் பத் நீங்க என்ன நினைக்குறிங்க நல்லா இருக்குமா
ஆமா தோழி எல்லாமே நல்லா இருக்கும் நம்புறேன்னா சில இது வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கு அதெல்லா நா கொஞ்ச நம்புவேன் சில ஊர்ல நடக்கறதெல்லாம்
ஆ நீங்க எதோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா
கோஸ்து பத்தியா தோழி
ஆமா தோழி உங்க ரியல் லைஃப்ல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா
ரியல் லைஃப்ல கோஸ்ட்ட பத்தி எக்ஸ்பீரியன்சு பண்ணிருக்கேன் தோழி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா நா வீட்ல உக்காந்துட்டு இருந்த தோழி அப்போ வந்து டி வி பாத்துட்டு இருந்தே அப்ப ஜென்னல் உண்டுல்ல ஹால்ல உள்ள ஜென்னல் ஒன்றுல தோழி அப்ப வந்து காமௌண்ட் லைட் அது படும்போது அந்த ஜென்னல்ல யாராது வந்தா ரெஃப்ளக்ட் தெரியும்ல தோழி
ஆமா தோழி ஆமா
ஆ அதே போல ஒரு நாள் நா ஹால்ல டி வி பாத்திருந்தே ஒருத்த ஜென்னல்ல பாக்கே ஒரு பாய் நிக்கிற மாரி ரெஃப்ளக்ட் தெரிஞ்சு தோழி
அது உங்க அண்ணனா இருக்குந் தோழி
இல்ல தோடி அது வந்து எப்புனா அந்த ஜன்னலோட ஜ ஒரு மனிதனோட ஹைட்டோட மிக் நிஜமா அது ஜன்னலோட பெருசா பேய் ஹைட்டு இருந்து தோழி
ஓ அப்படியா தோழி ஓ
ஆமா தோழி அது வந்து ஒரு நார்மல் ம மனிதனோட ஹைட் மாதிரி இல்ல தோழி அந்த ஜன்னலோட பெருசா நெழல் தெரிஞ்சு தோழி நாங்க பயந்து ஆமா கதவெல்லா ச கொண்டி வெச்சுட்டோ கொண்டிச்சு ரெண்டாது அண்ணனெல்லா கூப்ட்டு பாக்கும்போது யாருமே இல்ல
நீங்க மட்டுந்தா பாத்திங்ளா
இல்ல தோழி எங்க வீட்ல உள்ள எல்லாமே பாத்தாங்க நா கூட்டு காம்ச்ச தோழி வீ ட்ல வந்து நா அம்மா மூமா மூணு பேர் இருந்தோ அண்ண எல்லாரு வெளிய போயிருந்து அப்ப வந்து நாங்க மூணு பேரு க பாத்துட்டோ பாத்துட்டு ரெண்டாது அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சி கூப்டும்போது வீட்டு வெளிய வந்து பாக்கும்போது யாருமே இல்ல தோழி அப்படில்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கே தோழி
வேற எதுவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்லியா நா வந்து இதுவரைக்கு நேர்ல அப்டிலா பாத்தது இல்ல தோழி கனவுலதா
அ நா கனவுல
கனவுல ஃபுல்லாவே ஒரு மாரி பிளாக் கலர் உருவ அந்த மாரிதான் தோழி நா கண்டிருக்கே
நா வந்து நேர்ல பாத்திருக்க தோழி அதே போல ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா நோம்பு டைம் தோழி அப்ப வந்து நோம்பெல்லா ஒ முஞ்சிச்சின் வெச்ட ஒரு சிக்ஸ்த் படிக்கும் போது சிக்ஸ்த்தோ செவன்த்தோ படிக்கும் போது நோம்பு டைமு நோம்பலா தொறந்துட்டு வெளிய வந்து காமௌன்டு க்குள்ள சேர் போட்டுட்டு உக்காந்துருந்த தோழி அப்ப வந்து கேட்டுகிட்ட ஒரு வெள்ள கலர்ல யாரோ எட்டி பாத்தாங்க தோழி நா டக்குனு பாக்கும் போது ஃபோன்ல கேம் வெளையாடிட்டே இருந்தே அப்ப நா டக்குனு பாக் குமோது அங்க யாருமே இல்ல தோழி நா அப்பற செரின் சொல்லி மறுபடியு ஃபோன்ல கேம் வெளையாடிருந்தே ரெண்டாவது நம்மள யாராவது பாத்துட்ருந்தா நம்மளுக்கு தோணும்லா ஒரு மாரி வேறா அதே மாரி மறுபடியும் கொச்சு நா மறுபடியு பாக்கே எனக்கு வந்து சைடு் வாக்குல பாக்கும்போது வெள்ள கலர்ல யாரோ இருக்கற மாரி இருந்துச்சு தோழி கேட்டு கிட்ட நா டக்குன்னு பாக் கும்போது மறுபடியு அங்க யாருமே இல்ல தோழி அப்பற மறுபடியு நா நார்மலா மொபைல்தா பாத்துட்ருந்தே ரெண்டாவது ஜக ஜகனு கொலுசு சவுண்டு கேட்டு தோழி
உம் அதெல்லா எனக்கு கேட்டுருக்கு ஆ
ஆமா தோழி அப்பறோ வீட்ல எல்லாரு வந்து பாத்தாங்க ஆனா பட் யாருமே இல்ல தோழி உம் அப்படிலா சின்ன வயசுல நெறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு தோழி
நா எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல இதுவரைக்கு நானு பாத் தும் இல்ல நெறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கதை என்கிட்ட சொல்லியிருக்காவோ அதெல்லாம நா கேட்டிருக்கே
ஆ
இங்க என்னோட ஃப்ரெண்டோட என் ஃப்ரெண்ட் டோட அண்ண வந்து ஒரு நாள் வந்து அவங்க வீடு வந்து எப்டின்னா காம்பவுண்ட் போல இருக்குல அப் பார்ட்மெண்ட் அந்த மாதிரி வீட்ல அவங்கதான் லாஸ்ட் முக்குல உள்ள வீடு செ கண்ட் ஃப்ளோர் வர உண்டு இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வர தா உண்டு கிரௌண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ் ஃப்ளோரு அவ வந்து அவங்க வீட்ல இருந்து அந்த மொக்கிழ இருந்து மொ ட்டமாடி பாத்துருக்கங்க ஒரு நைட்டு ஒரு இருக்கு ஒம்போ மணி அந்த மாரி பாத்துரு காங்க அப்போ அங்க இருந்து ஒரு பெண் பெண்ணு எப்டி சொல்ல பெண் முடியெல்லா விரிச்சு போட்டு இருந்தா எப்படி இருக்கும் நைட் டைம்ல இருட்டா அந்த மாரி ஒரு உருவோ ரொம்ப பெருசா தெரிஞ்சிருக்கா அப்டி சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாம அடிக்கடி அவங்க வீட்டுக்கு கீழ வந்து மேலந்து யாரோ கொலுசு சவுண்டோடி ஓட்ற போலல்லா சவுண்டு கேட்டுருக்கு அப்படிலா சொல்லியிருக்காங்க கேக்குற நமக் கே ஒரு மாரி பயமா இருக்கு இதுவரன்னா இ நா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கே ஆ அப்டி ற்க நானு யோசிச்சிருக்கே நமக்கு இருக்காங்க எதுவும் தெரியாதா நமக்கு கண்ணுக்கு அப்படின்னுலா
நா வந்து சின்ன வயசுல தான தோழி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கே அப்பறோ இப் பல்லா அப்டிலா எது எஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல நம்மளே பாக்க பேய் மாதிரிதா இருக்கோ தோழி
ஆ கண்டிப்பா தோழி அது உண்மையான விஷ்ய ஆமா தோழி அதுதா நேத்து நைட்டு கூட் ட எங்க வீட்ல வந்து எதோ சவுண்டு கேட்டு தோழி திடீர்னு
பா
பா ஆ எதோ யாரோ வந்து ஊள இட்ற போலல்லா கேக்குல தோழி அந்த மாரி ஒரு சவுண்டு கேட்டு எனக்கு வேற கழியவே இல்ல நேத்து ஃபுல்லா சவுண்டு கேட்டு எழுச்சி ஒரு மணி கரெக்டா ஒரு மணி இந்த மாரி ஒரு மணி ரெண்டு மணிலா பயமா தானே இருக்கு அப்படி ஒரு சவுண்டு கேட்டு முழிச்சு பாத்தா ஜன்னல் கிட்ட ட்ட பாத்தா யாருமே இல்ல ஆனா ஒரு சவுண்டு கேட்டு வீட்ல எல்லாரும் எழுச்சி இருந்தாங்க எல்லாமே நேத்து ஃபுல்லாவே டிஃப்ரெண்டா நடந்துது எங்க வீட்ல எதோ டிஃப்ரெண்டா யாரோ இருக்க போல அப்டி இந்த மாரி
வீட்டுக்கிட்ட வீடெல்லா உண்டா தோழி
எ வீட்டுக்கிட்ட ஒரு இடிஞ்ச வீடு இருக்கு தோழி அது வந்து என்னன்னா
அ
ஆல்ரெடி பெரிய வீடா இருந்தது அத இடிச்சிட்டு ரெண்டு வீடா கெட்டலான் இருந்தாங்க ஒரு வீட்ல அந்த சைட்ல கெட்டிட்டாங்க இந்த சைடு கெட்டல எங்க வீட்டு சைடு கெட்டல ஒரே ஒரு ஒரே ஒரு காம்பவுண்ட் ஷவர் அந்த மாரிதா இருக்கு எங்க வீட்டு சைடுன்னு கெட்டல அது அப்டி இடிஞ்சே கெடக்குது
ஓ அப்டி தெருவுல எல்லா வீடு சேந்து சேந்து இருக்குமா இல்ல வந்து தோப்பு சைடு அந்த மாரி இருக்கிங்ளா தோழி
இல்ல தோழி இந்த சைடு தோப்பே கெடையாது எங்க வீட்டுக்கு பேக் சைடுல தா ஒரு வெல மாரி உண்டு அ இங்க ஃப்ரெண்ட்ல ஃபுல்லா மெயின் ரோடு வீடு எல்லாமே ஒட் ஒட்டி ஒட்டி தா இருக்கு
ஓ அப்டி இங்க வந்து எங்க தெரு சைடு எப்னா வீடெல்லா தனி தனியாதா இருக்கு மொத்தத்லே எங்க தெருவுலே ஒரு அஞ் அஞ்சாறு வீடு தா உண்டு தோழி எங்க வீட்டுக்கு நேரா தோப்பு
பிரச்சன எது இருக்காதுல தோழி
ம் ஆமா பக்கத்து வீட்லலா எந்த பிரச்சனையு இருக்காது தோழி ஆ வேற வந்து வீட்டுக்கு நேரா வர தோப்பு தோழி அந்த சைடு அந்த பக்கத்து வீட்ல எல்லா வீடு தள்ளி தள்ளிதா இருக்கு தோழி அதனால கொஞ்சோ இங்க மயில் நடமாட்டோ அந்த மாரி நடமாட்டோனா எங்க ஊர்லயே பயக்க வந்து கொஞ்சோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க தோழி பேய பாத்ததா
உஹம்
எப்புனா நைட்டு வந்து தோப்புல போய் சிக்கன் சமைச்சிட்டு இருந்துருக்கானோ தோழி அப்ப வந்து மரத்துல வந்து எதோ ஒரு கண்ணு மட் டு தெரிஞ்சுருக்கு அப்ப வந்து எதோ ஒரு வெளிச்சத்துல கண்ணு மட்டு உருவத்த காணு தோழி அப்ப வந்து அந்த பயக்கு வந்து கிட்ட பேய் நின்னு பாத்துக்காணு எதாது வெலங்கு எதாது இருக்கு சொல்லி கிட்ட பேய் லைட் அடிச்சு பாத்துருக்காணோ ஒரு கருப்படிச்ச உருவோ அதோட கண்ணு மட்டு பளிச்சுன்னு தெரிஞ்சிது
ஆ ஆ இந்த மாரி எதாவது பாத்தாலே மறுநாள் பயோ ஒரு மாரி ஃபிவர்லா வந்து அப்டி தானே இருக்கு
ஆமா தோழி
ம்
ம் அப்டியே எக்ஸ்பிரன்ஸ நடத்துருக்கு தோழி
சேரி சேரி இதுவர நா பாத்துட்டு இல்ல கண்டுட்டு இல்ல எல்லாரு பாக்குது சொல்லுத நானு ஆசைப்பட்ருக்கே நம்ம ஒருக்க பாக்க மாட்டமா அப்புல்லா யோசிச்சிருக்கே ஆனா ஏன் இது வரைக்கு தெரிஞ்சிது ஆனா நா ஒருக்க பகல்ல பன்னெண்டு மணி இருக்கு தெரிமா
ஆமா தோழி
அந்த டைம்ல வந்து நா ஒருக்கா ஒரு ஊர்ல இருந்தப்போ அப்போ வந்து என்னன்னா வீடு படியேரி வர போலதான் வீடு டு ஏதோ ஒரு பெண்தா நறைய ஒரு மஞ்ச கலர் ஒரு ஆரஞ்சுஸ் சேட் கலர்ல சாரி உடுத்துட்டு எ உடுத்து ட்டு நறைய ஒ நகையெல்லா போட்டுட்டு டக்குன்னு படியேரி கிராஸ் ஆயி போன போல நா பாத்தேன் அப்புறம் அந்த சைட் போய் அந்த சைடு கொஞ்ச எங்களுக்கு வீட்டுக்கு இந்த சைடு் வந்து கொஞ்ச இடங் கெடைக்கு சும்மா விளையாட்ற போல இருந்து பேசுற போல அப்டின் அந்த எடத்துல போய் பாத்து அங்க யாருமே இல்ல அப்ப பாத்தது பொய்யா அப்டின் தோணு ஆனா யாரோ போனா ஒரு பொண்ணு நல்லா ஒயிட்டா இருந்து சாரி எல்லா உடுத்து கொஞ்சோ ஹைட்லா இருக்கு அப்டி நடந்து போனாங்க ஆனா யாருன்னே தெர்ல பேய் பாத்தே யாரையு காணு
ஆமா தோழி நானு நறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கே
ஆமா தோணுது எது இல்லன்னா நம்ம பாக்றோமா அதுவு தோ தெர்ல தோழி
ட் ட்..
செரி தோழி உங்ககிட்ட பேசின நேரம் முடிவடைஞ்சது மீண்டும் அடுத்த கால்ல பேசுவோ தோழி
ம் ஓகே தோழி நன்றி வணக்கம்